ஹலோ அ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க என்ன ரொம்ப வேலையா பள்ளி எல்லா திறக்கறதுனால
ஆமாங்க இப்ப இவ்ளோ நாள் லீவ்வா இருந்துச்சு இல்லைங்களா இப்ப திரும்பி பள்ளி திறக்கறது னால இதுக்கப்புறோ கொஞ்சோ வேலைகள் எல்லா இருக்கு ஏனா பசங்களுக்கு புக்ஸ் எல்லா வாங்கணு அ அ உடைகள் எல்லா தைக்க குடுக்கணும் இல்லைங்களா அதனால இதுக்கப்புறம் கொஞ்சோ வேல இருக்கும்
ஆமாங்க கண்டிப்பா அதனாலதா நானும் உங்களுக்கு ரொம்ப நாள பந்து உங்க கூட பேசணும் அப்படின் நினைச் ச்ச ஆனா என்னால பேச முடியல விடுமுறை எல்லாம் முடிஞ்சு இப்பதா ஊருக்கு வந்திருந்தோம் சேரி இப்ப பள்ளிகள் வந்து திறக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க செய்தில எல்லா பாத்தீங்களா நாலாந்தேதி திறக்கறதா போட்ருக்காங்க அங்க பள்ளிலா எப்ப திறக்கறாங்க
அ நாலாந்தேதிதாங்க இப்ப இவ்ளோ நாளு இங்க லீவ் இருந்ததுனால எல்லா வெளியில தா போயிட்டு இருந்தோமா எல்லா இன்னும் அவுங்களுக்கு தேவையானதெல்லா எதுவுமே வாங்கல அ அ உடைகள் ஒன்னும் எதுவுமே தைக்க குடுக்கல புக்ஸ் இன்னும் ஸ்கூல் போய் புக்ஸ்சு இன்னுமே வாங்கல இதுக்கப்புறம் தா போயிட்டு புத்தகங்கள் எல்லா வாங்கிட்டு வந்துட்டு அ இப்பதா ஊருகள்ல்லா போயி எல்லாம் முடிஞ்சது வீட்டுக்கு வந்தோம் இதுக்கப்புறம் தா போயிட்டு நா இதெல்லாம் வாங்கி நம்ம இதெல்லாமே ரெடி பண்ணணும் ஏன்னா நானுமே உங்களுக்கு அதனால தா ஃபோன் பண்ணல சரி இப்ப லீவ் இருக்கறதுனால பிள்ளைகளுக்கு விடுமுறை நாட்களா இருக்கறதுனால நீங்களும் வெளிய போயிருப்பீங்க பிள்ளைகளோட அதனால எதுக்கு தொந்தரவு பண்ணணும்னு சொல்லிட்டு தா நா உங்களையும் உங்ககிட்டயையு கால் பண்ணாமே இருந்தேன்
ஆமா ஏன்னா வந்து தேர்தல முன்னிட்டு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே விடுமுறை எல்லாம் குடுத்து விட்டாங்க அதனால நாங்க என்ன பண்ணோம்னா முன்கூட்டியே வந்து ஊருக்கு கிளம்புறதுனால டிக்கெட்ல்லா புக் பண்ணி வச்சுட்டு ஊருக்கு போயிட்டோ இப்பதா எல்லாருமே வந்தோம் இனிமேல்தா வந்து ஸ்கூலுக்கு போய்ட்டு ஆ எவ்வளவு வந்து பள்ளி கட்டணம் எல்லாமே வந்து இனிமேல்தா பாத்துட்டு அ கட்டிட்டு அப்படியே கையோட புத்தங்க ஏன்னா ஒவ்வொரு தடவையே ஒவ்வொரு தடவ போயிட்டு வர்றதுக்குள்ளயே நம்மளுக்கு இந்த வெயில்ல போயிட்டு போயிட்டு வர முடியல இல்லைங்களா அதனாலதா வந்து ஆமா அதனால வந்து ஒரே டைமா நம்ம போயி பள்ளி கட்டணத்த குடுத்துட்டோம்னா அப்படியே நேரடியா உள்ள போயி புத்தகங்கள்ல்லா வாங்கிட் ட்டு வந்துரலாம் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு நாள் போதும் ஒரு ரெண்டு நாள் போதும் அ புத்தகத்துக்கெல்லா அட்ட போட்டு முடிக்கிறது எல்லாத்துக் க்குமே இதுக்காக பத்து தரவ வெயில்ல போயிட்டு அந்த ரொம்ப தூக்கிட்டு எல்லா வர்றதுக்குள்ளேயே ரொம்ப ரொம்ப டைம் ஆயிடுது அது இல்லாம ஆமா நம்மளுக்குமே இங்க வேலைங்களு கரெக்டா இருக்கு ஆஃபிஸ் வேலையு இருக்கு இவ்ளோ நாள் கொஞ்ச அம்மா வீட்ல இருந்ததுனால அங்க கொஞ்ச. நல்லா இருந்தது அவுங்க எல்லா வேலையும் பாத்துக்கிட்டாங்க பசங்களுக்குமே கொஞ்ச ஃப்ரீயா இருந்துச்சு இப்ப வந்து எல்லாமே மறுபடியு ரெடி பண்ணணு ஸ்டார்ட் பண்ணணு ஆ பிள்ளைகள் எத்தனாவது படிக்கிறாங்க இப்ப உங்களுக்கு
எப் பிள்ளைகள் வந்து அ ஐந்தாம் வகுப்பு ஒருத்தரு இரண்டாம் வகுப்பு ஒருத்தரும் படிச்சு படிச்சுட்டு இருக்காங்க அ இந்த உடை தை தைக்க குடுக்கறதா வந்து ரொம்ப கடினமா இருக்கு ஏன்னா இப்ப குடுத்தோ அப்டின்னா அவுங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருவது நாள் கிட்ட பண்ணிடுறாங்க இந்த உடைகள் தைச்சு அவுங்க குடுக்கவே ஏன்னா நிறைய பேரு குடுக்க ஆரம்பிச்சுர்றாங்க இல்லைங்களா ஆ முதல்லயே போய் வாங்கலா அப்டின்னு பாத்தோன்னா முதல்ல ஊருக்கு போற வேலைகள் இருந்தது னால போக முடியல போனாலுமே வந்து அங்க கெடைக்கல நமக்கு ஆ துணிகள் வந்து வர்ல இன்னு நீங்க குறிப்பிட்ட நாள்க்கப்புற வாங்க அப்டின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புற பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ஊர்ல எல்லா இருந்ததுனால போயிட்டு அத வாங்க முடியல இதுக்கப்புற தான் அவ ஸ்கூல் போயிட்டு பள்ளிக்கு போயிட்டு அவுங்களோட உடைகலெல்லா வாங்கிட்டு வரணு இன்னு நறைய வேலைகள் இருக்கு இந்த வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து பள்ளிகள் திறக்கும் போது வந்து நமக்கு வேலை பலுவு வந்து சேந்து அதிகமாயிடுது ஏனா அந்த டைம்ல நமக்கு வந்து வீட்ல வந்து வேலைகள் இருக்கு நம்ம வே ஆபிஸ் ஒர்க் இருக்கிறதுனால அதையும் நம்ம பாக்குற மாதிரி இருக்கும் இதெல்லாமே பாத்துட்டு கூட வந்தா அதையு சேந்து பாக்கறதுனால ரொம்ப க கஷ்டமா இருக்கு இப்ப பிள்ளைகள் புத்தகங்கள் எல்லா வாங்கிட்டு வந்தோ அப்டின்னா அதெல்லா அட்ட போட்டு அத பிராப் ஆ ஒழுங்குபடுத்தி வைக்கணு அத ஒழுங்குபடுத்தி அவங்களுக்கு நீ அவர்களுடைய பெயர்கள எல்லா நம்ம எழுதி நீட்டா குடுத்தோ அப்டின்னாதா பேக்ல வச்சுட்டோ அப்டின்னாதா உங்களுக்கு போகும் போது வந்து அத எடுத்துட்டு போக கொஞ்சோ ஆ உதவியா இருக்கு இல்லன்னா அங்க பிள்ளைகளோட போயிட்டு பேர் எழுதாம வச்சுட்டோ அப்டின்னா புத்தகங்களோ இல்ல நோட்டுகளோ வந்து மார்றதுக்கான வாய்ப் புகள் வந்து நறைய இருக்கு அதுனால இது எல்லா பாக்கணு அப்டின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா இப்ப வெயில் வேற அதிகமா இருக்கு க்கறதனால வெளியே போகவே ரொம்ப பயமா இருக்கு அதுவும் இல்லாம இப்ப ஃபீஸ் வேற நம்ம ஆ அரேஞ்ச் பண்ணி கட்டுற மாதிரி இருக்கு அதுவு ரொம்ப கடினமா இருக்கு ஏன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து அமௌண்ட்டு ஆ ஏத்திக் ஏத்திக்கிட்டே தா இருக்காங்க அதனால நம்ம அதையும் பாக்கணு இல்லைங்களா அதுனால இதெல்லாமே யோசிச்சாலே தலவலி வந்துருது
நல்ல வேலை ஞாபகப்படுத்துனீங்க நானு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடிதா பிள்ளைகளோள ஆ இத உடைகள் எல்லா குடுத்துட்டு வந்தே நா வந்து நடுல வந்து கால் பண்ணி அவுங்க தச்சுட்டாங்களா என்னன்னு கேக்கனு ஏன்னா மதிய டைம் தா நம்மளுக் கொஞ்சோ வந்து வேலைபழு கம்மியா இருக்கும் அப்ப போலான்னு பாத்தா த்தீங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமாருக்கு அங்க போயிட்டு திரும்ப வந்து அடுத்த வேலைகள பாக்க முடியல பொழுது போக போக அப்படியே மறந்துட்றே இன்னைக்கு கண்டிப்பா போய் அவர்கிட்ட வந்து ஞாபகப்படுத்திட்டு வரணும் ஏன்னா முன்னாடி ஒன்னாந் தேதின்னு சொன்னாங்க இப்ப நாலாந் தேதின்னவே கொஞ்சோ டைம் இருக்கு டி இன்னைக்கே போய் அவர்கிட்ட ஞாபகப்படுத்துனாதா ஏதாவ்து அதுல ஏதாவ்து சரி பண்ணணு அப்டின்னா முன்கூட்டியே சரி பண்ணி வாங்கிட முடியு ஏன்னா வருஷம் முழுக் க்க அவுங்க அந்த உடை தான் போட்டுட்ருக்காங்க இல்லைங்களா அதனால அது சரியா இருந்தாதா நம்மளுக்கு வந்து கொஞ்சொ திருப்தியா இருக்கூ எங்கேயாது து ரொம்ப லூஸா இருந்தாலோ இல்லன்னா வந்து ரொம்ப இருக்கமாருந்தாலோ போக போக அவுங் ஏன்னா இப்போ என்னுடைய பாப் பொண்ணுக்கு வந்து இப்போ ஆ ஏழாவதுல்லந்து எட்டாவ்து போறாங்க இப்ப வந்து பொது உடைதா ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்தது வேற மாதிரி உடை இப்ப வேற மாத்திருக்காங்க அது வந்து க அவுங்க ஆரம்பத்துல இருந்தே பள்ளியில ஒரே அ இததா வந்து அவுங்க வந்து பின்பற்றாங்க அதனால நமக்கு வந்து இப்ப நாங்க டைமுங் கேக்க முடியாது அ கொஞ்சோ ஆ கொஞ்ச நாளாகு அப்டின் சொல்லி கேக்க முடியாது ஏன்னா புதுசா மாறி இருக்குன்னா அவுங்க கொஞ்சோ ஒத்துப்பாங்க இதுக்கா அவுங்க ரொம்ப நாளா பழக்கத்துல இருக்கிறதுனால நீங்க முன்கூட்டியே எடுத்து தச்சு வச்சிருக்குணு அப்டின்வாங்க ஆனா நம்ம எல்லாமே வந்து சரி பண்ணணு காசு வந்து அதுக்கேத்த மாரி நம்ம வந்து தயார் படுத்திக்கணு அது கப்ப கொண்டு போய் குடுக்கணு இப்ப பாத்தீங்கன்னா தையல் காரர்க்கிட் ட ஒரு மூட்ட அளவு வந்து ஆ எல்லாமே வந்து பள்ளி உடைகளா தா வந்திருக்கு இதுல எங்க வச்சிருக்காருன் கூட தெரியல போய் நம்ம ஞாபகப்படுத்துனாதா அத தைக்கவே ஆரம்பிப்பாரா என்னன்னு வேற பயமா இருக்கு அதை வேற கேக்கணு நீங்க சொன்ன மாதிரி ஸ்கூல்லுடைய கட் தெனமு நா இன்னும் ரெடி பண்ணல இப்ப வந்து ஆ வருஷத் க்கு ஒரு தரவ இது எல்லாமே ஒரே ரெண்டு பசங்க அப்டின்றதுனால நம்ளுக்கு வந்து ஆ புத்தக காசு அப்புறொ வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ்ஸு அது இதுன்ட்டு நறைய எல்லாமே ஒரே டைம் கொடுக்கும் பொழுது கொஞ் பெரிய தொகையா இருக்கிறதுனால கொஞ்சொ ரெடி பண்ண டைம் ஆகுது அதுக்கு போயிட்டு குடுத்துட்டு அந்த புத்தகத்தல்லா வாங்கிட்டு வரணும் இந்த என்னவோ வந்து திருவிழா காலம் மாதிரி ஆயிடுது நம்மளுக்கு இந்த மே மாசம் லீவ் முடிஞ்சு ஸ்கூல் தெறக்குறாங்க அப்டின்னாலே நம்மளுக்கு ஒரு பெரிய வேல அ வந்து நடக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா
கண்டிப்பா ஏன்னா இப்ப பாத்தீங்ன்னா நம்ப பணம் வந்து ரெடி பண்றதுன்றது வந்து ரொம்ப கடினமான சூழ்நிலையா வந்து மாறிடுது நமக்கு ஏன் அப்படின் பாத்தீங்ன்னா பணம் வந்து நம்ம குடுத்தா மட்டும்ந்தா வந்து புத்தகங்கள் எல்லாமே வந்து குடுக்குறாங்க அப்டி இல்லன்னா புத்தகங்களு குடுக்கறதே இல்ல இது ஒரு பெரிய கஷ்டமான சூழ்நிலையா இருக்கூ நம்ம பாதி அவுங் காசு மட்டு கட்ணோ அப்டின்னாலுமே அந்த புத்தகங்கள் வந்து நமக்கு குடுக்குறதுல்ல அவுங்க முழு தொகையு கட்னா மட்டுந்தா வந்து அந்த புத்தகங்கள் வந்து நமக்கு குடுக்குறேன் சொல்றாங்க னால அது வந்து கொஞ்சொ கடினமாருக்கு அதனால அந்த அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப கடினமாருக்கு ஏன்னா பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா பிள்ளைகளுக்கூ வந்து புத்தகங்கள் இருக்கூ இப்ப நம்ம பிள்ளைகள் கிட்ட வந்து புத்தகம் இல்லாததுனால வந்து அதா அவுங்க ரொம்ப ஏக்கமா இருக்கு அந்த டைம்ல ஏன்னா டீச்சர்ஸும் வந்து கேக்குவாங்க ஸ்கூல்ல போனா கேக்க ஆரம்பிச்சுடுவாங்க இல்லைங்களா நீங்க உன்னு காஸ் குடுக்கல நீங்க கட்டாம இருக்கீங்க உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி புக்ஸு வாங்குங்க சீக்ரோ புத்தகம் வாங்குனாதானே எங்களால பாடோ எடுக்க முடியு இது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு அதுவும் இல்லாம அவுங்க ப பள்ளி ஆரம்பிச்ச ஒடனே புத்தகங்கள் எல்லாருக்கு குடுக்காதுனால கொஞ்ச லேட்டா வந்து வகுப்பறை ஸ்டார்ட் பண்றதுனால ஃபர்ஸ்ட்டு எக்ஸாம் வரும் போது அவுங்க அதுல இருந்து வே ஏய் அதுல எழுதுறதுக்கு வந்து அவுங்க ரொம்ப சிரமப்படுறாங்க
கண்டிப்பா ஏன்னா எல்லாப் பிள்ளைகளுமே மொதல் முறையா பள்ளிக்கு போம் பொழுது அந்த புது புத்தகங்கள பாக்கும் பொழுது அவுங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு போக போக அவுங்களுக்கு வந்து கொஞ்சோ வெறுப்பு எல்லோ ச சளிப்பு தட்னாலு மொதல்ல ஆ பள்ளி ஆரம்பிக் கும் பொழுது அவுங்க ஒரு அழகா புக்க புத்தகங்கள்லா வந்து அட்ட போட்டு அவங்களுக்குன்னு ஒரு ஐ ஏன்னா வெறும் புத்தகத்தோடு நிற்க போறது இல்ல இன்னு அவுங்களுக்கு வந்து சாப்பாடு எடுத்துட்டு போறது அதுக்கு தனியா பையி அப்பறோ தண்ணி தண்ணிப்பாட்டலு அ அப்பறோ பாத்தீங்கன்னா பென்சில் அது இதுன்னு நெறை ய அது ஒரு பெரிய விஷயங்களே போயிகிட்டு இருக்கு அதெல்லா வந்து கொஞ்ச பசங்களுக்கு ஆசையா இருக்கு இல்லைங்களா
ஆமாங்க கண்டிப்பா
அந்த விஷயத்துனாலதா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எதோ திருவிழா கோளம் மாதிரி நம்மளுக்கு வந்து இருந்துட்ருக்குது